ஹலோ
ம் சொல்லுங்க
ஆ வணக்கோ
வணக்கங்க
எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நல்லா இருக்கேங்க பிஸ்கெட் சாப்ட்டுட்டு இருக்கேங்க நீங்க
ம் எங்களுக்கெல்லா அவ்ளோ வசதி இல்லங்க
அதானே உங்க வசதி நெறைய வசதி இருக்காங்கங்க உங்கள்து சொன்னாங்கோ உங்க வீட்ல நீங் தானே மெயினா
ஆம் ஆமா ஆமா ம்
ம் எந்த சண்ட ஸ்டார்ட் ஆனாலு உங்க பேரோட தானே ஸ்டார்ட் ஆகுமாங்க
சண்டையா
ம் ஆமாங்க நீங்க தா மெயின் பில்லரா சண்டக்க ஸ்டார்ட் பண்றீங்க அங்கம்
யார் சொன்னது
சொல்லதென்னதுங்க தெரிங் உங்க பேசிங்ளே தெரிஞ்சுட்டு இருக்குங்க
ம்ம் ஆமா ஆமா சேரி நம்ம இப்ப ஜென்ரல் டாபிக் க்கு போலா எதாவ்து சினிமா பத்தியோ இல்
ம் நீங்க சொல்லுங்க நான் நான் பெதிய சினிமா பாத்திருக்கே நீங்க என்ன சினிமா பாத்திருக்கீங்கனு சொல்லுங்க ரீசெண்டா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ